வணக்கம் சகோதரி
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க ந நல்லா இருக்கேன் தோழி
ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு நாள் எப்படி போயிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஏதோ அப்டியே மெதுவா போயிட்டு இருக்குங்க தோழி என்ன சமையல் விஷயம் தான் என்ன சமைக்கிறதுனே தெரியமாட்டேங்குது தினமும் புது புது சமையலா சமைச்சு கண்டுபிடிச்சு நானும் சமூக வலைதளங்கள்ல நிறைய பாக்குறேன் எங்க நமக்கு தெரிஞ்ச கடைசியில நாலே நாலு பருப்பு வகைதான் வைக்க வேண்ட தா இருக்கு
ஓ அப்டிங்களா எனக்குமே ஸ்நாக்ஸ் வகைகளெல்லாம் ரொம்பவே புடிக்கும் நானும் ஏதாவது வித விதமா எனக்கு நான் ஒரு உணவு விரும்பி சொல்லலாம் ஃபுட்டினு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி புதி
தோழி ஒரு நிமிஷம் நீங்க பேசுறது ரொம்ப மெல்லமா எனக்கு கேக்குது
தற்போது நல்லா கேக்குதா
ஆஹ் இப்ப நல்லா கேக்குதுங்க தோழி
நான் ஒரு உணவு விரும்பினு கூட சொல்லலாம் ஃபுட்டினு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு புதிய புதிய உணவுகளை நான் தெரிஞ்சதை சமைக்கிறதாகட்டும் இல்ல சமூக வலைதளங்கள் என்னோட நட்புவட்டங்கள்ல யாரு சொன்னாலுமே அதை அப்படியே கேட்டு புதிய புதிய உணவுகள் தயாரிக்கிறதுல த்த ஆர்வமா இருப்ப பெரும்பாலு வந்து சிறிய வகையிலான இனிப்பு வகைகள் உடனடியா செய்யக்கூடிய கார வகைகள் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இனிப்பு வகைகள் பிடிக்குமா இல்ல கார வகைகள் பிடிக்குமா
அதும் நா ரொம்ப விரும்பி சாப்டுறது பாத்தீங்கன்னா இனிப்பு வகைகள் தா தோழி அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நார்மலா சமைக்கிற உணவே வந்து வந்துட்ட ரொம்ப இனிப்பா இருந்ததுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எப்டி சொல்றதுன்னா ஆ தக்காளி வச்சி நம்ம வந்து ம் தேங்காவய அரச்சி ஊத்தினா வந்து நம்ம குருமா மாரி பண்ணுவோம் அந்த மாரி கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா பண்ணி் கொடுத்தா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தோழி
ஓ ஏதேனும் ஒரு சிறப்பா இந்த உணவு வகைகள் நல்லா இருக்கூ அப்டிங்கிற மாதிரி எதுவும் உடனடியா செய்யக்கூடியது அப்டி இருந்தா ஒரு ஆலோசனை சொல்றீங்களா
கண்டிப்பாங்க தோழி இப்ப வந்து நம்ப அல்வா கேசரி அந்த மாரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எளிதாவே பண்ணலா இதே வந்துட்டு கேசரி எல்லா பண்ணா எல்லாரு வீட்லயு அது வந்து போகுன் சொல்ல முடியாது இல்லைங்களா அந்த மாரி இருக்கும்போது நீங்க ரவா லட்டு மாரி செஞ்சுக்குலா அ ரவா லட்டு மாரி செஞ்சிட்டேகன்னா அது உங்குளுக்கு வந்து அதூ ரொம்ப ஒரு சுலபமான ஒரு இதுதா வெறு வடசட்டில வந்து வடசட்டில எண்ணெ எதுவு இருக்காக்கூடாது சோ அடிகனமான வடசட்டி வந்து எடுத்துகோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பா நம்ப ரவ இருக்கு பாத்தீங்ளா அது போட்டுட்டு அவங்க ஏற்கனமே வறுத்து குடுத்துருந்தாலுமே அ இன்னொருவாட்டி போட்டு நல்லா வந்து வருத்துக்கோங்க வருத்துட்டு அது தனியா எடுத்து வெச்சிட்டு இன்னொரு பக்கோ வந்துட்டு சக்கரையும் வந்துட்டு எவ்வளோ நீங்க கப்புல வந்து ரவ எடுத்துருக்கீங்களோ அவ்ளோ கப் வந்து வெள்ள சக்கர எடுத்துக் கோங்க கரும்பு சக்கர எடுத்தீங்கன்னா உங்குளுக் கலருக்கு வந்து கலர் மாறிரூ
ப்ப நீங்க ரவா வறுப்பன் வருப்பீங்களா
இல்லைங்க தோழி நீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாரி நெய் ஊத்திக்கோங்க அளவா நெய் ஊத்திக்கோங்க ஏன்னா அப்பதா வந்து கொஞ்சோ மனமும் நல்லா இருக்கூ ஒவ்வொன்னோட ஒண்ணு அந்த கிஸ்பினஸ்சு வந்து உங்குளு கெடைக்கூ இல்லன்னா ப்டியே வந்து உங்குளுக்கு உருண்ட புடிக்க கொஞ் ச நல்லா வராது பேசு கொஞ்சோ அப்டா அந்த மண்ணு மாரி போயிரு
ஓ சரிங்க நீங்க தொடர்ந்து சொல்லுங்க
ஆமாங்க தோழி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ ரவ எடுத்து ஓரமா வெச்சுக்கோங்க அது கொஞ்ச நேரோ வர ஆறட்டூ இன்னொரு பக்கோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ கப்பு நீங்க ரவ எடுத்தீங்ளோ அவ்வளோ கப்பு வந்து அதுக்கு சரி சமமா சக்கரையு எடுத்துக்கோங்க அ எடுத்துட்டு இப்ப வந்து என்ன பண்ணுணோ ஃபர்ஸ்ட்டு ரவ ஆற்னதுக்கப்புறோ மிக்சிலப் போட்டு அத கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க அதே மாதிரி எ கொரகொரப்பா அரைக்கிறோன்னா அதுக்கு ஒரு கொரகொரப்பா அரச்சோம்னா அதுக்கு ஒரு தயின் டெக்சர் ஒன்னு கடைக்கூ இல்ல அப்புடே போட்டு நீங்க பண்றதா இருந்தாலு பண்லா அது உங்க விருப்பம் அத அரைச்சி நம்ப எடுத்து ஒரு பக்கோ வெச்சதுக்கப்புறோ கொரகொரப்பா அரைச்சதுக்கப்புறோ எண்ணெ ஒரு பக்கோ சக்கரைய போட்டு அதையும் மடச்சுக்கோங்க வட சட்டில இப்ப வந்து அதே வட சட்டில வந்து எ நெய் ஊத்தி முந்திரி தராட்ச வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுல ரவ போட்டு ரவ போட்ட ஒடனே வந்துட்டு சக்கரையு போட்ருன்னு இப்ப இந்த ரவையிலயோ சக்கரையிலயோ எதுலியும் வந்து தண்ணி வந்து படக்கூடாது சேரிங்ளா போட்டுட்டு நல்லா வந்து நீங்க இது பண்ணிக்கலா தேவப்பட்டா நீங்க பாலு அப்படியே ஊத்திக்கிலா தோழி பால் இல்லனா வந்துட்டு நீங்க நல்லா எல்லாமே கலந்து விட்டது கப்போற கூட எறக்கிட்டு கொஞ்சு சூடா இருக்கு பாத்தீங்களா வட சட்டியு ரவ எல்லாமே கொஞ்சு சூடா இருக்கும் போது அப்போ பால் ஊத்திக்கிலா பால் ஊத்தி அத வந்து அப்டியே உருண்ட புடுச் வச்சிக்கலா உருண்ட பிடிக்கு பொழுது உங்களுக்கு நெய் தேவப்பட்டுச்சு அப்டின்னா நெய்யும் வந்து நீங்க போட்டுக்கலாம் தோழி அந்த மாதிரி நீங் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல உருண்ட பிடிக்கவு வரும் அதே மாறி நல்ல டேஸ்டாவு இருக்கும் இதுல வந்துட்டு இன்னொரு விஷியோ என்ன அப்டின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே வந்து உட்கொள்றதா இருந்தாலும் உட் தோள்ளலா இல்லன்னா நீங்க ஊறட்டும் வீட்டுல சில சமய வந்து கொழந்தங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொஞ் ஜீரண பிரச்சன இருக்கு இல்ல வயசானவங்களுக்கு ஜீரண பிரச்சன இருக்கு அந்த மாறி இருக்கு அப்டின்னா நீங்க அத விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா ஊறுனதுக்கு அப்ரோ அடுத்த நாள் கூட நீங்க சாப்லா அப்பதா இந்த ஐயுக் இது வந்துட்டு எல்லாமே ஊரி இருக்கு பால்ல அது அப்டியே நீ எடுத்து சாப்டிங்னா சூப்பரா இருக்கு தோழி இது வந்து நீங்க த ஒரு ஒரு வாரோ வரைக்குமே வச்சு சாப்பிட்லா வெளியவே வச்சு சாப்பிட்டாலே போது ஏர் கண்டெய்னரா இது இருந்தது அப்டின்னா அந்த டிபன்ல போட்டு நீங்க டிவிக்கு முன்னாடியோ இல்ல எங்க உங்களுக்கு பாத்த ஒன்னே எடுத்து சாப்பட்னூணு அந்த டேபிள் மேலயோ வச்சிடேங் அப்டின்னா கண்ணுக்கு படப்பட எடுத்து சாப்டுருவாங்க இதே நீங்க ஓபன்ல வச்சிருந்தீங்க அப்டின்னா அது அப்டியே காத்துப்பட காத்துப்பட இருகிரும் பிளஸ் எறும்பு உங்களுக்கு அதுல வந்துரு இனிப்பு சேர்த்திருக்கனால
மிகவு அருமையான ஒரு இனிப்பு வகை சொல்லி இருக் ஏங்க ஆர்வமா இருக்கு ஏன்னால ஏற்கனவே சொன்னது மாதிரி எனக்கு புதிய புதிய உணவு வகைகளை சாப்பிடுறதுல ஆர்வம் மிகவு அதிகோ நா நிச்சயமா அத ந முயற்சி செஞ்சு பாக்ற எனக்கு பாத்தீங்கன்னா கார வகைகள்ல அடிக்கடி நா செய்யக்கூடியது மிகவு எளிதான ஒன்னுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெங்காயம் இந்த காய்கறி கருவேப்பிலேலா போட்டு ஒரு பிச்சு போட்ட பகோடா மாதிரி ஒரு செய்வாங்கல்ல ஒரு வெங் வெங்காய போண்டான்னு கூட சொல்லுவாங்க இல்ல
ஆமாங்க தோழி
ஆ மிகவும் புடிக் கோ அது எளிதான செய்முறை அதன அடி அடிக்கடி செய்வ அது நீங்க நீங்க செஞ்சுறிக்கிங்ளா இல்ல நா செம்முறை சொல்லவா
நீங்க நா செஞ்சது இல்லங்க தோழி எங்க அம்மா செஞ்சிருக்காங்க அதனால செய்முறை சொன்னீங்கன்னா ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கு
அ நிச்சயமாக நா சொல்ற எப்டின் பாத்தீங்கன்னா வெங்காயத்த வந்து ரொம்ப பொடி போல வந்து நறுக்கிக்கோங்க நீங்க எவ்வளவு மாவு எவ்வளவு செய்ய போறீங்களோ அதுக்கு ஏத்த மாறி வெங்கா நல்ல பொடிப்புல நறுக்கி வச்சுக்கோங்க அத வந்து கருவப்லை உருவி போட்டு கருவேப்பில்லை கேரட்ட சின்ன சின்ன துண்டுகளா முக்கியமா முட்டகோசு வந்து மெல்லிய துகள்களா நறுக்கி போட்டிங்கேன்னா அதோட வாசோ சுவையு மிகவு அருமையாக இருக்கு அதனால முட்டைக்கோசு வந்ததுல ரொம்போ முக்கியமான ஒரு விஷியோ முட்டைக்கோசு நறுக்கி போட்டு வெங்காய போட்டு அது எர் தட்டு கருவேப்பிலை தட்டி போட்ட பூண்டு இருக்குங்களா பூண்ட வந்துட்டு தோல் உரிக்காம முழுசா அப்டியே ஒரு கல்ல வச்சி தட்டிட்டு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்கல்ல சோம்பு அத வந்துட்டு
உம்
விட்டி புடே தேவையான அளவு மஞ்சள் தூள் தனிமிளகாய் தூள் உப்பு போட்டு நல்ல அல்ல இத பேசஞ்சி
சேரிங்க தோழி
அந்த காய்கறி முட்டைகோஸ் எல்லா சேத்ததுக்கப்றோ இப்போ ஒரு டம்ளர் வந்துட்டு அரை டம்ளர் பச்சரிசி
சரிங்க தோலி
பிசஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒரு பத்து நிமிஷம் பத்தினஜு நிமிஷம் வச்சீட்டீங்கன்னா அந்த காரம் உப்பு எல்லாம் எல்லாத்லையு சரிசமா பறகிடு அப்பிடி நீங்க செஞ்சக்க அப்றம் ஒரு செய்ய வானொளியில்ல தேவையான அளவு வடத்தட்டுற அளவுக்கு போ போட்டுட்டு இந்த மாவுல உங்க கை பகுத்வதுக்கு ஒரு வட்டையா தற்றற அளவுக்கு இல்ல பிச்சு ஒதறி போட போறிகன்னா அந்த மா ரி உதறி போட்டு ஒரு பொன்னிறம் வந்ததுக்குப்புறோ எடுத்து சாப்லா ரொம்போ அருமையான சேர்ந்து ஒரு நல்ல மனமாவுருக்கு ஒரு அரிசி மாவு கலந்துனால